ஆ சொல்லுங்க
எ வாய்ஸ் க்ளியரா இருக்கா
ஆ இருக்கு பேசுங்க
பேசுங்க மேடம் க்ளியரா இருக்கு உங்க வாய்ஸு
ம் ஓகே ஓகே என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டாச்சு மேடம் நீங்க
என்ன நானு சாப்ட்டே
ஹலோ
இப்பதா சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கோ துணி மடிச்சுட்டு சாப்ட்ட
ம்
சாப்ட்டுட்டு துணி மடிச்சுட்டு உட்காந்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்க
அப்டிதா நீ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சனிக்கிழம
என்ன மெல்லா ஒரு ஸ்பெஷலு இல்ல இது லெமன் ரைஸ் தா செஞ்சே
அப்டியா
பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டு முட்டை மட்டு பொறிச்சிட்டோ சாப்பிடும்போது
உஹம்
நீங்க நீங்க எல்லாட்டுக்குங்க
நாங்க வந்து கொல்லு சட்னி அரச்சு
ம்
ம்
அது மட்டு தான
புரியல மேடம்
அத மட்டு தா சாப்பிடுவிங்களா
ஆ ரசம் கொல்லு சட்னி அவ்ளோதா
வறுத்து வறுத்து தேங்காய் போட்டுபிங்களா
வறுத்து வேக வச்சு செய்ணு வருத்து வேக வச்சுா ஆட்டணு ம் வறுத்து வேக வச்சு ஆட்டனு இதெல்லா உங்க செய்ய மாட்டீங்களா
உ
கொள்ளு இருக்கறது தெரியுமா அது கூட தெரியாத உங்களுக்கு
அது தெரியு அது அ சொல்லுவாங்கல்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல எறச்சவனுக்கு எள்ளு கொள் விட்டவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல அதுனா தெரியு பட் ஆனா அத வச்சு எதுவு செய்யமாட் கிச்சன்ல எல்லா கெடக்குல ஒன்னு ரெண்டே கடக்கும்ல்ல
அது கொள்ளா
ஆமா மிக்சர்ல போடுவாங்க அது எல்லா ஆ எல்லா மிக்ச்சர்லயு போட மாட்டாங்க இந்த எல்லா ஐட்டமு போட்ட ஒரு மிக்ச்சர் இருக்கு அதுல போடுவாங்க நா பா சாப்பிட்டுருக்கே ஆனா தனியா செஞ்சு சாப்பிட்டதுல ஆ ஆமா இல்ல இதுதான் போடுறாங்க
அ அ தனியே செஞ்சு சாப்ட்டது இல்ல நல்லா இருக்கு செஞ்சு சாப்ட்டு பாருங்க
நீ வறுத்துட்டு அரைச்சா ஓகே ஆனா வேக வச்சு சொல்றீங்களே
வறுத்துட்டு அரைக்கணுமா
ஆ அப்டித்தானே செய்வாங்க மோஸ்ட்லி ஆ
ம் நாங்க வந்து இப்டிதா வேக வச்சு வறுத்துட்டு தண்ணி ஊத்தி வேக வை இன்னும் அது கூடயே சீரக மிளகு பூண்டு இஞ்சி இஞ்சி போட்டா போடலா இல்லன்னா இல்ல பூண்டு போடணு சீரக மிளகு கண்டிப்பா போடணு
சீரகம் மிளகு முழு தூள் இல்லாம சீரகம் மிளகு போடனுமா
ஆ
செரி
சீரக மெளகு போட்டு வேக வச்சு நா ஒவ்வொருத்தரும ஒவ்வொரு மாரியு செய்வாங்க ஒவ்வொருதரு இதே கடைஞ்சி கூட சாப்படுவாங்க கொல்லு பருப்பு கடையிர மாரி கடைஞ்சி சாப்பிடுவாங்க பருப்பு கொழம்பு மாரி
எடுத்து ரச வச்சுருக்கேன்னு சொன்னிங்கள்ல ஆ
அ ஆ
மத்த மட்டுமா வேற எது அப்பளோ வடகொ அந்த மாரிலா எது
அப்பமே சாப்பறதுல்ல இருக்கு தேவைன்னா செஞ்சுக்குவோ தேவைனா செஞ்சிக்கிறது மேக்சிம நா மட்டு இருந்தனா எதுவுமே செய்ய மாட்ட
ஆமா அது ஒரு ஆளா ஒரு ஆளுக்கு செய்யணுமேன்ட்டு நம்ம செய்யவே மாட்டோ
நா எதுவுமே அதிக செய்யவே மாட்டே இப்ப காலையில வச்சு சோறு இன்னைக்கு ரெண்டு நேர அதுவேதா வச்சுக்ட்டே
ம்
பசங்க இருந்தாதா ஏதாவது மூணு நேரம செஞ்சுட்டு இருப்ப காலையில மத்தியான நைட்டு அப்படின்னுட்டு நா மட்டு இருந்தேன்னா மூணு நேரமு அதே வச்சுக்கோ
ம் ம்
ஆ சொல்லுங்க மேடம்
என்ன என்ன பண்றதுன்னே தெரியல காய்கறி எதுமே இல்ல அவங்களு காலயே வெளியில போயிட்டாங்க அதோந்து லெமன் மட்டு இருந்துச்சா சரி லெமன் ரைஸ் இங்க ஊர்ல கயணி வேலைக்கு போகன்னு சொல்லிட்டு
யார் யாருக்காப்ப வீட்ல
நாமட்டுதா இருப்ப அவங்க வரம்ப போயிட்டாங்க
ஆ
பக்கத்துல போயிட்டு வரறங்கக்கு போயிட்டாங்க ஆமட்டக்காரரு க எஸ்டார்
ஆ மாமியா
மாமிய தா வெளியில போயிருக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க வந்துருவாங்க
ஓஹோ சரி சரி ஆனா லெமன் இத்தன செஞ்சிருக்கீங்கே அதுவே அதிசயம்தா லமன்னு பொட்டேடோ ஃப்ரை அப்பறோ முட்ட வேற பொரியல் பண்ணியிருக்கீங்க
போது போது இதுக்கு மேல என்ன
ஆ
ம்
உருளக்கெழங்கு ரெண்டு வச்சி பிரெண்ட்ஸ் ப்ரை எல்லா செய்வாங்கள அது உங்களுக்கு தெரியாதா
ஆ செய்தேனா அ எ எங்க வீட்ல இப்ப இங்க அதிகமா செய்யல உருளகெழங்க அதிகமா சாப்பட கூடாதுட்டாங்களா அதனால சாப்பல்ல சும்மா லை
அய்யா சாப்பட கூடாதா
ஆ தெரி சாப்பிட கூடாதுனா வெயிட்டு போடுது வெயிட் ரொம்ப ஏறிட்டே போது அதனாலே நானா அவாய்டு பண்ணிட்ருக்கே கொஞ்ச கொஞ்சமா அந்த ஜங்க் ஃபுட்டு் இதலா கொஞ்ச கொஞ்சம அவாய்ட் பண்ணிட்ருக்கே
புள்ளகாரிங் சாப்டா வெயிட் போடுமா
ஆமா அது இது தானங்க மாவுசத்து தான சொல்வாங்க அது வெயிட்டு போடு நல்லா வெயிட்டு போடு உருளக்கிழங்கு பாத்திருக்கீங்கள கொழந்தைங்களுக் கிலா சின்ன வயசுல அதிகமா குடுக்கறது உருளக்கிழங்க தான குடுப்பாங்க ஒரு இந் நாலு மாச அஞ்சு மாச்தம ஆறு மாச கொழந்த அந்த மாரி குடுபாங்கள்ள பாத்துருக்கீங்கல்ல ஒரு வயசாவுன் நெனக்கிற தெரில கரெக்டா அத வெயிட்டு போறதுக்காக தா குடுப்பாங்களா
ம் ம் ஒரு வயசு கொழ்ந்தைக் குடுப்பாங்க
அதா எதோ ஆறு மாசமா ஒரு வயசான் தெர்ல பிள்ளைங்களுக் குடுப்பாங்க கொழ்ந்தைங்களுக்கு
அது நா வளக்கம் போது எனக்கு எதுவுமே தெரியாமே வளத்துட்டே இப்ப நெறையா குடுக்குறாங்க இப்ப இருக்கிற பொண்ணுங்லா ரொம்
ஆமா இப்ப வந்து ஆக்சுலா ஆனா இப்ப வந்து அதிகமா எ போன்ல தான எல்லாமே பாத்துக்கிறாங்க எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே இப்ப போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்டாங்க
ம் நறையா தெரிஞ்சி ஹெல்தியான குழந்தையா வளகிறாங்க ம் நல்லத்தானே இப்ப வருங்காலத்துல பசங்கலா ரொம்ப பொறுப்பான பசங்கலா வளருவாங்க
லவ் பண்ணாத பசங்கலா
ஆ மின்னேய்லா பசங்கல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடாவடிதன பண்ணிக்கிட்டு இல்ல உன்னே இப்ப இருக்கிற பசங்கலா சட்ட புடிக்க ஒருத்தர ஒருத்தர் அடிச்சி
அது வந்து அந்த டயத்துல போன்லா எதுவு இல்ல எல்லா வெள்ளான்னு வெளில இப்ப விளையாண்டுகிட்டு ஜாலியா இருந்தாங்க இ இப்ப போன் இருந்தாங்கில எல்லா போன்ல தா அடிக்ஷன் போனே தா பாத்துட்டு உக்காந்துருக்காங்க ஏ அக்கா பையலா இருக்கானே போனு போன குடுக்கலனா சாப்பிடவே மாட்டா ஸ்கூலுக்கு அள்ளப்பா கால்ல போறதுக்கு முன்னாடி போன பாத்துட்டு தா போவா திரும்பி வந்தோனே போனு பொன்னே வருவா போனிந்தா தா சாப்பிட்றது போனிந்த தா தூங்கறது எல்லா பண்றது
எல்லாக்காவ குடுத்துவாங்ளா
தோ வர னா அழுதுபடி சேட்டையா இருக்கு ஆமா
ம்
எல்லா பொம்பள புள்ளைங் இர்கிறாங் னா ரிலேட்டிவ்ஸ் எங் பிள்ளைங்க இப்ப லீவுக்கு வந்துன்சு போனு போனுன் போனுக்கே ஒரு சண்ட நடக்கு
ம்
ம்
அ எனக்கென்னதோ இந்த போனு வந்து இது போனு இப்பளவுக் நல்லா வருவாங்கன் நெனைக்கிறே என்னன் தெரியில அறிவான பசங்லா வருவாங்களான் தெர்யு
இல்ல அதுங்களுக்கு வந்து இப்ப இப்ப உள்ள ஜென்ரேஷன் வந்து நல்ல அறிவா இருக்குங்க இப்டி எல்லாமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்குதுங்க அதெல்லா பண்ணிக்குதுங்க ஆனா வந்து இப்ப ஸ்கூல்ல எல்லா எடுத்துக்கோங்க சாரே அடிக்கிற அளவுக்கு இருக்காங்க அடிக்க அடிச்சட்டாங்க நெறைய பேரு பசங்களு செரி புள்ளைங்களு செரி ரொம்ப மோசமா இருக்குங்க இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்கள்லா நம்மெல்லா நம்மல்லா சார் மேம் எல்லா பாத்த பயப்படுவோம்ல எதித்து கூட பேச மாட்டோ ஆனா அதுங்க ரொம் அடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிருதுங்க போயிருச்சுங்க
ம் அத்தாகு
அதா இந்த ஜென்ரேஷன் பத்தாலே பயமா இருக்கு
நறைய பேர் வந்து இப்ப மேக்சிமம் பொண்ணு பெத்துக்கிறது இல்ல பைய மட்டும்தா இது பண்றா அதனால
ஏயே ஏயே அப்டி இருக்காங்க இல்லையே நா எனக்கு தெரிஞ்சி அப்டி இல்ல இப்ப நார்மலா எல்லாரு பொண்ணதா வேணு பொண்ணதா வேணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க
இப்ப கூட மேக்ஸிமம் பாருங்க பட்டிக்காடு சைட் எல்லா பொண்ணுங்கல்லா விரும்பவே மாட்டாங்க பொண்ணா அப்படின்ற மாரி இருப்பாங்க இப்ப வர வர போவ போவ பொண்ணுக்கு டிமாண்ட் வந்த பின்னாடி தான் அப்றோ பொண்ணு தா வேணும்பாங்க
ஆ நம்ம ஊர்லா இல்லைய இப்ப ஓகே ஓரளவுக்கு பொண்ணா இருந்தாலு பையல இருந்தாலு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒன்னு இது பண்ல
முன்னல்ல ரொம்ப இதா ஆனாங்க தானே
ஆ முன்னாடி தா பொண்ணுங்கல வந்த கொல பண்றது ஆமா ஆமா
முன்ன எல்லா வந்து பையே இருந்துன்னா அவுங்களுக்கு என்னப்பா பைய அப்டிம்பாங்க
ம் ம் அதுமா பொண்ண கல்யாணோ பண்ணி குடுக்கணும்னு
சொல்லுங்க மேடம் கேக்குதா
அதா கேக்குது கேக்குது அதா கேக்குது மேம் இல்ல ஆனா பொண்ணுங்கன்னா கல்யாணோ பண்ணி குடுக்கணு
ம்
ஆ நக போட்டு நகை செய்யணு அது செய்யனு இது செய்யனுன் தா பாத்தாங்க ஆனா இப்ப உள்ள வந்து அப்டி ஒன்னு இல்லையே இப்ப வந்து ஓகே கொஞ்ச கொஞ்சோ ஓகே மாறிக்கிட்டு வருது இருந்தாலு இன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் மாறல அது
ம்
ம்
போறப்போக்கு பாத்தா பசங்க பண்ற அடாவடிக்கு பொண்ணே பரவால்லைன்னு நெனைக்க ஆரம்பிச்சிருவாங்க
ம் போயிட்டு இருக்கு பாப்போ என்னென்னா இனி வர்ற ஜென்ரேஷன் எல்லா எப்டி இருக்க போறங்கன்னே தெரில ஆனா இது டேய்லியு கொழந்தைங்கெல்லா பாத் இப்ப இருகறதுங்க ரொம்ப வந்து எப்டி சொல்றது ரொம்ப டேலண்டா இருக்குதுங்க எல்லாமே எல்லாமே தெரியுது இப்ப நா எனக்கு நாலா ஒரு இப்ப டென்த் படிக்கும் போதுதா எனக்கு இந்த வா இப்ப இப்ப ஃபோன்லா நல்லா யூஸ் பண்ண தெரியு ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க தோ அதா சொல்ற ஏயா அக்கா பையனா நாலு வயசு ஆகுது அவனுக்கு தெரியாது எதுவுமே கெடையாது ஃபோன்ல அந்த அளவுக்கு யூஸ் பண் யூஸ் பண் யூஸ் பண்றா எல்லாமே கேம்லா பாக்கணுமே கேம் தா ஃபுல் அண்ட் ஃபுல் கேமு ரீல்ஸ்சு
ம்